ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
ஆ எப்டி
நா நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க அங்கெல்லா எப்டி இருக்காங்க
ஆ நல்லா இருக்காங்க
அப்றோ இன்னைக்கு என்ன சாப்பாடு
எங்க வீட்ல சப்பாத்தி ஆ
சேரி நல்லா போயிற்றுக்குங்க உங்குளுக் எப்டி போது
ஆ போது அது அது பாட்டுக் போது நம்ம நம்ம பாட்டுக் போ வேண்டிதா
ஆமாங்க சப்பாத்திக் தொட்டுக்க
இதுக் குருமா வெச்சிருக்கே
சேர் சேரிங்க வெஜிடபிள் குருமாவா சிக்கன் கு
இல்ல ப்ளைன் ப்ளைனாதா வெள்ள குருமாதா பொட்டேடோ தம்பி காரமாச்சா சாப்ட மாட் டானுங்க அவுங்குளுக் வெள்ளயாவே ப்ளைனா வெச்சாச்சு
சேர் சேரிங்க தம்பி ஸ்கூல் இன்னிக் இருன்ச்சுங்ளா
ஆ தம்பி போயிட்டு வந்துட்டா இப்பதா ஹோம் ஒர்க் பண்ணி முடிச்சுட் உக்காந்துட்ருக்காரு சின்னவ அங்க அம்மா வீட்ல இருக்கறா
சேரிங்க
தம்பி மட்டு இருக்கறா ஹஸ்பண்ட் வெளியூர்ல இருக்காங்க
அ ஓகே ஓகே
அத்னால சமையல் பெருசா எனக்கு அவ்ளோவோ வேல இருக்காது அப்றோ ஜென்ஸ்சு வீட்ட இருந்த தானே அவுங்குளுக் கு அது செய்யணு இது செய்யணுனு தம்பி ஏதாது இருக்கறத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்ட்டு இருந்துப்போ
அதாவது இல்லாம ரெண்டு பேத்துக் தானங்க நம்ளுக்கு சமையல் வேல சீக்கரோ முஞ்சிடு
ஆ முடிஞ்சுரு இன்னொன்னு நம்ம காலேல சமைச்சதயே சாப்ட்டுக்கலா வீட்ல ஆம்ப்டியாள் இருந்தா அப்டில்லா பண்ண மாட்டாங்க கால்லல சமச்சத் இப்பயு சாப்பிட்மான்வாங்க
ஆமா ஒவ்வொரு வீட்ல தட்டு பறக்கு
ஆ இங்க தம்பி இவ சின்னவண்ணால இவ குடுக்கறத் சாப்ட்டுக்வானா ரொம்ப சிம்ப் பிள்தா அதுவு இவுனுக் கலவ சாதம்னா ரொம்ப புடிக்கு கொழம்பு பிரச்சனையு கெடையாது ஏதோ ஒரு லெமனையோ ஏதா ஒன்னு பண்ணி குடுத்துட்டா சிம்பிளான ஐட்டம் பண்ணிகுடுத்தா சாப்ட்டு இருந்துக்வா
ஆமாங் அப்றோ நம்ம ஒருத்துருக்கு நம்ம பாத்து பாத்து செய்ய முடியாது இல்லங்க நாங் வந் து மாமனார் மாமியார்ல்லா ஊர்ல இருக்காங்க நாங்க வந்து இங்க தனியா இருக்கோ தொழில்க்காக வேற ஊருக் வந்த்ருக்கோ எனக்கு இன்னு கொழந்த இல்லைங்க இப்பதா மூணு வருஷ ஆகுது கல்யாண ஆகி
மெதுவா பெத்துக்கலா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு அப்பறமா பெத்துக்கலா
அப்படின்ட்டுதாங்க விட்டு வச்சிருக்கோ
எ தம்பிக்கு இப்பதா மேரேஜ் ஆகி மூண் த்ரீ இயர்ஸ் ஆச்சு அவனு சும்மாதா இருக்கிறா குடுக்குறப்ப குடுக்கட்டு அது வரைக்கு லைஃப்ப என்ஜாய் பண்ண ஆ அவ்வளவுதா அவ்ள
ஆ அவ்ளோதாங்க
எனக்குமே மேரேஜ் ஆகிட்டு ஒரு எயிட் நைன் மன்த் வரைக்கு முடுயல அதுகப் அதனால கடவுள் குடுக்குறப்
சேரிங்க குடுக்கும்போது கை நீட்டி வாங்கிக்க வேண்டியது தாங்க ஆ ஆ இந்த ஹோம் ஒர்க்ல்லா அவனே பண்ணிகுவான்னாங்க இல்ல டியூஷன்க்கு இது விட்ருக்கீங்களா
இல்ல இல்ல நானே சொல்லி் குடுத்துருவே பண்ணிப்பா இத்தனை செகண்ட்ஸ் சேண்றதா போறா ஹை லெவல்ல போம்போ இது வேணா டியூஷன்க்கு அனுப்போ இப்ப என்னத்த அதே ஏ பி சி டி ஆனஆவனா அத நம்ளே சொல்லி குடுக்கல அது வேர ஃபீஸ் குடுத்துட்டு
ஆமாங்க அது இப்ப இருக்க பசங்கல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்யூச் ச்சர் அவங்ளே படிச்சுக்குறாங்க ஃபோன பாத்து பாத்து நமக் டியூஷன் செலவே மிச்சந்தா
அதேதா போன அவனே கேப் எப்பயே கேக்குறா ஃபோன குடுமா நா போன்லயே நா ஆப் ஓப்பன் பண்ணி அதல ந இங்லிஸ் கத்துக்றேமான்றா டே இதெல்லா எங்க வயசுல என்னன்னே தெரியாதுட என்னடான்றெ
நம்ம வயசுல எங்கங்க அப்ப ஃபோனே வரல ஃபஸ்ட்ரு நம்பர் மூடு வந்ச்சு அப்ற ப்ளாக்
அப்ப கேட்டதுக்கு வீட்ல பே அம்மாப்பாட்ட கெஞ்சனு அந்த ஃபோன குடுங்க அந்த பாம்பு கேம் தா அது நம்மளுக்கு தெரிஞ்ச கேமு ஃபோன்ல
ஆமாங்க
இப்ப இருக்குது என்னன்னமோ சொல்றாங்க ப்ளேஸ்ஸ்டோர்ல போய் எ பைய சின்னவ்னுக்கு மூணு வயசுதா ஆகுதுல்ல மூணு வயசு கம்ப்ளீட் கூட ஆல அது சொல்லுது ஃபோன் கூட டவுன்லோட் பண்ணிக்கறேன்னுது டவுன்லோ உனக்கு என்னடா தெரியுன்றே அது சொல்லுது டவுன்லோட் பண்ணிக்கிறேம்மா அப்டின்றா
ஏ எங் பக்கத்து வீட்டு பையங்க ஒரு மூணு வயசு இப்ப ஒரு அஞ்சு வயசு இருக்குங்க அவனுக்கு ஒரு நாலு வயசு இருக்கு க்கும்போது அவங்க அம்மா போன் எடுத்து அவ பாட்டுக்கு ஸ்விக்கியில ஃபுட் ஆர்டர் பண்ணிவுட்டா என்னடான்னு பாத்தா பீஸா வந்து நிக்குது ஒரு டோர் டெலிவரி பண்றதுக்கு அவங்க வந்து கூப்பிட்றாங்க இந்தக் கா போய் பாக்குறாங்க அப்ப ஒரே வீட்ல தா வாடகைக்கு இருந்தோமாங்க நாங்க இங்க தொழில்க்கு வந்திருக்கதுனால அ நா வந்து அந்தக்க வந்து நெனைச்சட்டாங்க நாந்தா ஆர்டர் போட்டே நா சொன்னே நா போட்ல போய் பாருங்கன் சொன்னா அப்ற போய் பாத்தா பீஸா வந்துச்சு அப்ற யார்ரா போட்டா பாத் இல்ல நீங்க உங்க ஃபோன் எடுத்து பாருங்கன் பாத்தா போன் எடுத்து பாத்தன்னா அந்தக்கா போன்லந்து ஆடர் போயிருக்கு அப்ற கேட்டதுக் ஆமா எனக்கு தா சாப் அப்பல்லா நென்ச்சு நான்தா போட்டே அப்டின்னு சொல்றா நாலு வயசுதா அப்ப
நாலு வயசலயே பீஷ்ஷா ஆர்டர் பண்றாரு சார்
ஆமா அந்தக்கா சொன்னாங்க நல்ல வேல காசு வீட்ல இருந்ச்சு இதே எங்க வீட்டுக் த்தர்கினு வெளியூர் போயிர்னு என்ட காசுலன்னா என் மானமே போய்ந்திருக்கு நாலு பேத்து முன்னாடி அப்டின்னு சொல்ட்டு திட்டிட்டு இருந்தாங்க இப்ப எல்லா வரதெல்லா ஃபோனு கையுமா தா வருது
அதேதா அதேதா
உங்களுக்கு எத்தன மணிக்கி தூங்குவீங்க நேரமே தூங்கிடுவீங்ளா ஹலோ
கேக்குங்ளா
ஆ கேக்குதுங்க சாப்பாட்டு வேல முடிச்ட்டு நேரமே தூங்கிடுவீங்ளா பத்து மணி ஆயிடுமா
சர் பத்து மணி ஆயிரு எப்டினாலுமே நாங்க வில்லேஜ் சிஸ் சேர் நாங்க காடு நடு காடு தீவு காடு கெடையாது தீவுல இருக்கோ
அப்ப அங்க எல்லா நா பக்கத்து வீட்ல இருக்கவங்களா நாயம் பேச வருவாங்கலே
ஆஹா அந்த மாரி கெடையாது இது அதா தீவு வில்லேஜ்லேயே நாங்க ஒரு தீவு உள்ள இருக்கோ கண்ணுக்கெட்ன தூர வரைக்கு எந்த வீடுமே கெடையாது
அய்யயோ அப்ற எப்டிங்க தனியா இருக்கீங்க அந்தா அனுபவம்லா பழகிக்கிச்சா உங்குளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிர்ச்சா
எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல வேர வழி தலைய குடுத்துட்டோ பண்ணிதானே ஆவுணு
திருப்பி பின்னாடி வர முடியாது
அதேதா
செரி செரிங்கா ஸ்கூலு அங்க பக்கமா இல்ல போணுமா தூரமாக்கிது வேன் கிது வருமா
வேன் தா வரு சிஸ்டர் ஒரு ஆறு கிலோமீட்ரு இருக்கூ
ஓகே ஓகே எத்தன மணிக்கு வரு ஏழ்ரைக்கு வந்துருமா
எட்டே ஹால்க்கு வரு காலைல அ ஈவ்னிங் ஃபோரோ ஓக் குள்ள ஃபோர் தேட்டிக்கி இத போர் டென்க்லா இங்க வீட்டுக்கு வந்துரு
அப்ப நீங்க நேரமே எழுந்து கெளப்பணு
ஆமா ஆறு மணிக்கே அஞ்சே முக்கால் அஞ்சரைக்லா எந்திரிச்சிருவோ வீட்டு வாச தெளிச்சிட்டு மாடெல்லாருக்கு மாடெல்லா புடிச்சு கட்டிட்டு அந்த வேலலா முடிச்சுட்டு அதுக்கப்புறோ சமையல் பண்ணிட்டு அவன எட்டு மணிக்கிலா அனுப்பிட்ணு
சேர் சேரிங்க எங்க வீட்லயு மாடு ஆடு கோழி எல்லாக்குது இப்ப நாங்க இங்க தனியாருக்கோல்ல இங்க இல்ல இங்க வந்து டவுனு
ஆமா அங்க வைக்க முடியாதுல்ல
அதனால அங்க வில்லேஜ்ல மாமா அத்த அப்பா அம்மா எல்லாருமே வச்சிருக்காங்க
ம்
நம்ம அதுக்குள்ளேயே இருந்துட் ட்டு இங்க வந்து இருக்கிறதுக்கூ கஷ்டமா தா இக்
அ அதுதா அத் அது அங்க இருந்தாலு கஷ்டந்தா சிஸ்ட ஆஹா எ அதா நா பண்ணல சிஸ்டர் நா
ஓகே ஓகே நா இங்ஙங்க அங்க கிராமத்துல கிராமத்துல இருந்த சத்தத்துக்கு நடுவுலல்லா இருந்து பழகிட்டு இங்க வந்து ஃபர்ஸ்ட்லா ரொம்ப கஷ்டமா இருந்ச்சி அந்த இது இருக்காது தயிர் கூட நம்ம மாட்டு தயிர் குடி சாப்ட்டு பழகிட்டு இந்த பேக்கெட் தயிர் வாங்கறதுனா கஷ்டோ இன்னுமே அந்த தயிர் செட் ஆவ மாட்டேன்து ஹலோ
ம் புய்து
ம் நீங்க தயிர்ல்லா வீட்ல ஆ கேக்குதுங்க தயிர்லா நீங்களே வீட்டுல பெற போட்டுருவீங்களா அததா கேக்குதுங்க கேக்குது
ஆ பண்ணுவா பண்ணுவோ அந் தம்பிக்கு தா அடிக்கடி கோல்டு ஆயிக்கிறோனா அதிகமா பண்றதுல்ல
செரி செரிங்க மாடு நீங்க தா மேய்கணுமா இல்ல தட்டு அந்த மாரி எதாவது தோட்டத்துல போட்டு இருக்கீங்களா
தட்டு போட்ருக்கோ அறுத்து போட்டோனா அப்டியே அறுத்தறுத்து போட்டனா சாப்ட்டுக்கு
சரி சரிங்க உங்க வீட்டுக்காரவ மந்த்லி ஒன்ஸ் வருவாங்களா வீக்லி ஒன்ஸா
அப்டிலா இல்ல அப்டில்லா இல்ல அவருக்கு தோடினா வருவாரு சிக்ஸ் மந்த்த் கூட வராாம இருப்பாரு
ஆ அவுங்க வேல அப்டி
அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிபரன்ஸ் வந்து மணி செகண்ட் ப்ரிபரன்ஸ் வந்து ஜாப்பு தேர்டு வந்து ஃபேமிலி அவங்க ஃபேமிலி ஃபோர்த்து தா நாங்கள்
அந்த மணிலா இருந்தாதாங்க நம்மள நல்லா பாத்துக்க முடியு அதனால ஒரு ஓடி ஓடி ஒழக்கிறாறுனு நெனச்சுக்கோங்க
ஆ பசங்களுக்கு அது தெரியாதுல்ல இப்ப அப்பா பெருசா காசு பெருசு காசு பத்தி தெரியுமா அப்பா பத்தி தெரியுமா இப்ப அவுங்க கேக்றது ஒ ப பாசோ அத அவரு குடுக்குறது இல்ல
குடுக்குறக்கு டைம் இல்லைங்க குடுக்குறது இல்லல்ல குடுக்குறக்கு டைம் பத்தல
குடுக்குறது இல்ல டைம் குடுக்கணு நெனச்சா குடுக்கலா
ம் அது எல்லா வீட்லயு இருக்குதுங்க
கால் கூட பண்ணி பேச டைம் இருக்காதுன்னுவாங்க அந்த அளவுக்கு ஒடைக்கணுவாங்க
ம் ம் ம் புரியுது புரியுது அத ஏங்கிடுவாங்கல்ல பசங்கனா
அப்ப இன்னு நீங்க திரும்ப எவ்ளோ குடுத்தாலு அவ அவ எதிர்பார்க்குறது அப் பாப்பா சோ நீ என்ன வாங்கி குடுத்தாலு அவனுக்கு அது பெருசா தெரியாது அத புரிஞ்சுக்க மாட்ரார் எப்ப புரியுதோ புரியட்டு இல்லனா அப்டியே அவர் பாட்டு வேல வேல வேலயா பாக்கட்டு
சேரிங்க
இந்த பால் காரங்க வந்துட்டாங்க சிஸ்டர் பால் பால் காரங்க பால் காரங்க வந்துட்டாங்க சிஸ்டர் பால் வாங்கிட்டு கால் பண்ணே
ஆ சேரிங்க சிஸ்டர் ஓகே ஆ